ருக்கீங்க
ஆ நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்கப்பா பாப்பா ஸ்கூல் போய்ட்டாங்களா இப்ப மறுபடியு எத்தன மணிக்கு வருவாங்க
ஒரு நாலு மணிக்கு வருவாங்க
நாலு மணிக்கு போய் கூட்டிட்டு வரணுங்ளா
ஆ கண்டிப்பாங்க போய் கூட்டிட் வரணு
பேன் லர்டு வரதில்லைங்ளா
இல்ல அ பஸ்தா வருது கொஞ்சோ இவங்க ஸ்கூல் பஸ் வந்து கொஞ்சோ பெருசு அப்டிங்கறனால உள்ள கொண்டு வர முடியாது எல்லா கொஞ்சோ மெய்ன் மெயின்லயே நிப்பாட்டிருவாங்க ஒரு அரகிலோ மீட்டருங்க நா வண்டில போய் கூப்புட்டு வந்துருவ
அவ்ளந்தூர போணுமா
ஆ ஆமாங்க அர கிலோமீட்டர் வரு ஆனாலு சரி நடந்து போனா கொஞ்சோ டைம் டைம் ஆகுன்னு சொல்லிட்டு நா வண்டிலயே போய் கூப்புட் ட்டு வந்ருவங்க என்னனா எங்க வீட் அ வர வழில பாத்தீங்கனா நெறயா நெறய கொழந்தைங்களோட வீடு லைனா இருக்குங்க இப்ப பாத்தீங்கனா அஞ்சாறு வீடு இருக்கு அப்ப அஞ்சாறு ஸ்டாப் ஆயிரு அவுங்களுக்கு அதுதா அவங்க யோசிக்கிறாங்க டிரைவரு
ம் ம்
இப்ப நா டிரைவர் கிட்ட சொன்ன இந்த மாரி உள்ள வரலால்ல அப்டின் கேட்டதுக்கு அ பாத்தீங்கனா எங்களுக்கு அடுத்து ஒரு ரெண்டு பசங்க ஏர்றானுங்க அதுக்கடுத்தது அந்த லைன்லயே ஒரே ரோட்ல அப்ப இன்னொரு வீடு ம் இன்னு கொஞ்சோ தள்ளி போனீங்னா ஒரு ரெண்டு பொண்ணுக ஏறுவாங்க அப்பற இன்ன கொஞ்சோ தள்ளி போனா ஒரு பொண்ணு ஏறுவாங்க அப்பற ஒ மறுபடியு ஒரு தள்ளி போனா ஒரு பையனு ஒரு பொண்ணு ஏறுவாங்கங்க இத்தன பேர் இருக்குறனால இவ்ளோ ஸ்டாப் ஆயிருல்ல அதனால ஒ எல்லாரு ஒரே எடத்துல நின்றுவாங்க இப்ப எங்க வீடுதா கடசியா இருக்கு பாத்தா அப்பறம் ஒவ்வொரு ஸ்டாப்பா அவ்ங்க நின்னு போகும்போது ஸ்கூலுக்கு லேட் டாயிருல
ஆ ஆமப்பா
ஆ அதனால சரி ஆனா அதுவு கஷ்டந்தானங்க நம்மனால இப்போ நாங்க போய் ஒரே ஸ்டாப்தா எல்லாரு போனா ஒரே ஸ்டாப்ல ஏறிக்லா ஆனா எங்களுக்காக உள்ள வந்தாங்கன்னா அவுங்க கேப்பாங்க அவுங்க அந்த பேரன்ட்ஸ் கேப் பாங்க என்ன அவுங்க வீட்டுக் மட்டு போறீங்க நாங்களு இங்கேயே நிப்போ எங்க வீட்டுக்கு முன்னாடி அப்டின்னு கேப்பாங்க அப்ப நின்னு தா ஆகணு ப்ப நாலஞ்சு ஸ்டாப் ஆயிரு நாலஞ்சு ஸ்டாப் ஆகும்போது ஒரு பத்து நிமிஷொ லேட் ஆயிரு அவங்களுக்கு
காலைல எந்த டைமிங்க்கு வருங்க வேனு
ம் காலைல எட்டு மணிக்குங்க அ எட்டு மணிக்கி ஆமா கஷ்டங்க அது காலைல எந்திரிக்க வைக்கற
இல்ல எட்டு மணி கிங் போது அது கொழந்த இல்லங்க இ எல் கே ஜி இப்போ ரெண்டாவுது ஒரு நா நாலாவ் து அஞ்சாவ்து படிச்சிருந்தா கூட கொஞ்சொ பசி தாங்கிக்குவாங்க இவிங்க போய் என்னானு கூல்ல கேப்பாங்க கேட்டாலு திட்டுவாங்க அதுக்காக சொல்ற உண்மதா
ஆமாங்க இப்போ எனக் பாத்தீங்கன்னா பாப்பாவ வந்து ஆற்ர மணிக்கு எழுப்புற மாரி இருக்குங்க ஆற மரிக்கு எழுப்புனாதா கரெக்டா எட்டு மணிக்கு எங்கனால ரெடி ஆக முடியு ஆறரைக்கு எழுப்பி அவ பாத்ரூம் போக வெச்சு அவள குளிக்க வெச்சு அதுக்கப்பறோ வந்து அவ கொஞ்சொ மெதுவாதாங்க சாப்புடுவா நம்ம என்னதா கத்துனாலு அ ம சாப்டவே மாட் டா மெதுவாவே சாப்டுவா அப்ப ஏழ்ர வரைக்கு சாப்டுவாங்க அ அப் ஒரு நாளைக்கு ஏழு நாப்பது கூட ஆயிரு அப்பறோ திரும்பி அவளோட டிஃபன் பாக்ஸ்லா எடுத்து வெச்சு அவளுக் வந்து தல சீவி எல்லா இது பண்ணி
ம்
ஷூவல்லா மாட்டி விடும்போது பாத்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தஞ்சாயிருங்க அ எட்டு மணிக்கு பஸ் வர்றக்கு நாங்க அஞ்சு நிம்ஷொ ஆ ஏழு ஐம்பத்தஞ்சுக் கெளம்புனா அங்க எட்டு மணிக்கு போயர்லா
ம்
ஆனா அந்த டிரைவர் கொஞ்சோ பரவால்லங்க நல்ல டைப்பு என்னன்னா நம்ம கொஞ்சோ ஒரு அஞ்சு நிமிஷோ லேட் ஆகுது அப்டின்னு ஃபோன் பண்ணி சொன்னாலு நிப்பாரு அப்றோ சப்போஸ் அவங்க வர்றாங்கன்னு நம் ம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலு பின்னாடி வந்ட்டுருக்காங்கன்னு சொன்னாலு நிப்பாரு திட்டவெல்லா மாட்டாருங்க சில டிரைவர் எல்லா கொரங்கு மாரி சண்டைக்கு வர்ராங்க சில பஸ் டிரைவர்களா அ வரமாட் டீங்களா அப்டின் சொல்லிட்டு திட்டுவாங்க எத்தனையோ டிரைவர நா பாத்துருக்கேங்க ஆனா இவர் ஒரு நாள் கூட கேட்டதில்ல ஆனா நா நிக்கிறே எங்களுக்குதா வந்து கோவோ வரு எதுக்காகனாங்க இப்ப நாங்களா அந்த மாரி ஒரு நாள் கூட லேட்டா போனதில்ல சின்ன கொழந்தைங்க வச்சுக்கிட்டே நா ஒன்னாவ்துல சேந்ததுல இருந்து சொல்ற அப்ப வந்து நாங்களே லேட்டா போனதில்ல ஆனா ஒம்பதாவது பத்தாவது படிக்கிங்க அந்த பொண்ணுங்கல்லா லேட்டா வருவாங்க டெய்லி லேட்டா வருவாங்க ஆனா அவரு எதுமே சொல்ல மாட்டாரு அப்ப எங்களுக்கு தா கோவோ வரு என்னங்க சின்ன புள்ளைங்களா வந்து இருக்காங்க நாங்க எங்களோட பே ம் அதாவது எங்களுக்குன் ஒரு கேங் இருக்கு அந்த கேங்ல பேசிக்குவோ சின்ன கொழந்தைகள கூப்புட் நம்மளே நேரமா வந்துற இந்த பொண்ணுக்கு என்ன அப்டின் சொல்லிட்டு ஒரு ஐயோ பஸ் வந்து நிக்கிதே அப்டின் சொல்லி ஒரு ஒரு ஹரிபரியே தில்லாம அப்டியே சாஃப்டா மெதுவா எறங்கி நடந்து வருவாங்கங்க
இல்ல சில இது என்ன பண்ணிற போறாங்க அப்டின் ஒரு கெத்துக்காவு இருப்பாங்க நானு நெறைய பேத்த பாத்துருக் அந்த ஒரு பதட்டமே இருக்காது
ஆ நீங்க சொன்னது
ஐயோ வேலைக்கு போற ஜீவன் நமக்காக நிக்கிறாங்களே என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு பயோ இருந்தா தாங்க அய்யோ நம்ம போகோனுங் ஒரு ஆள் ஒரு டைம் திட்டிட்டாங்கனா அத பிக்கப் பண்ணுவாங்க திட்ட மாட்டாங்காத போது அம்சி இவரு தான பாத்துக்கலா அப்
ஆ அப்டிதாங்க அவுங்க அப்டியே ஒரு பதட்டமே இல்லாம வந்து அப்டியே ஜாலியா மெதுவா எறங்கி ஐயோ பஸ் நிக்கிதே அப்டிங்கறதெல்லா இல்ல உங்க வண்டில இருந்து மெதுவா எறங்கி அப்ற ஏறுவாங்கங்க
ம் ம்
அதுங்க அவுங்க அம்மா அப்பா வளக்கறாங்க பாருங்க அதுக்கு சொல்லனு
ம் அதா அதா
ம் ஏனா இப்ப இப்ப டென்த் போயிட்டாங்க நீ டென்த்ல இப் இப்டி இருந்தா இந்த மாரி சுறுசுறுப்பா இருந்தா எப்டிங்க மார்க் வாங்க முடியு
உண்ம தா உண்ம தா
இப்ப வேற ஆனா டென்த்து டுவெல்த்து அந்த மாரி இரு இருக்கு போது ஸ்பெஷல் கிளாஸுங்க ஏழு மணிக்கெல்லா ஸ்கூல்ல இருக்கணு எப்டிதா ம் ம் இந்த ஸ்கூல்ல எல்லா இவுங்கள இது பண்றாங்கனே தெரிய மாட்டேங்கிது
ஏமா
ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு போட்டிங்க இல்ல ஏ நம்ம ஸ்கூல் தா ஃபஸ்ட் வரணு அப்டிங்கறனால இப்ப இதனால யாரு பாதிக்கப் பற்றாங்கனா பேரண்ட்ஸு இந்த ஸ்டூடண்ட்டு மட்டுந்தா அவுங்களுக்கு என்னங்க அவுங்ளோட பள்ளியோக்கி பேர் கெடைக்கணு அதுக்கு வேண்டி புடுச்சு டார்ச்சர் பண்ணு பண்ணு பண்ணுனா ஒரு கொழந்தைக்கு படிக்க முடியிற அளவு தாங்க படிக்க முடியு
இல்ல தம் பாப்பாவ படிக்க வக்கிறது சி பி எஸ் சி ங்ளா மெட்ரிக்குங்ளா
சி பி எஸ் சி ங்க
சி பி எஸ் னா ஃபீஸ்லா ஏ
ஆ ஆமாங்க ஃபீஸ் எல்லா பயங்கறங்க
ம் இப்ப நீ இப்ப மேரேஜ் ஆயி உங்களுக்கு எவ்ளோ வருஷோ ஆகுது
ஆ எட்டு வருஷ ஆச்சுங்க
எட்டு வருஷோ ஆயிர்ச்சா செரி செரி ஏங்க இன்னோரு கொழந்தைங்க இல்ல இன்னோரு கொழந்த
நாங்க பிளான் பண்ணாம விட்டுட்டங்க சேரி அந்த மாரி ஒரு வாய்ப்பு அமையல அதனால அப்டியே விட்டுட்டங்க
செர் செரி இல்ல இன்னொரு கொழந்த இருக்கட்டு உடுங்க
ஆ இப்ப பாப்பா மூணாவது வந்துட்டா இனிமே என் எங்கிங்க
விடுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஏங்க வயசுக்கு வந்தல்லா இப்ப‌ கொழந்த பொறந்துருக்குது ஏங்க நீங்க வேற மூணு ஆ
ஆனா நம்ம ஃபேமிலி சைடு பாக்கணுல்ல ஏனா இருக்காங்க அது ஜென்ரலா பாக்கும்போது நெறைய பேரு இருக்காங்க அதாவது என் ஃப்ரெண்டு அ அதாவது என் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கோங்க அவுங்க அவ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து டுவெல்த் முடிச்சிருச்சி அப்பதா வந்து அவங்களுக்கு ஒரு கொழந்தையே பொறக்குது அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து அது ஏ ஒரு பொண்ணு மாரி இருக்கு அந்த அக்காக்கு வந்து அவுங்க தங்கச்சி வந்து ஒரு பொண்ணு மாரி இருக்கு டுவெல்த் முடிச்சுட்டாங்கங்க இப்பல்லா டுவெல்த் முடிச்சு ஒரு சிலருக் கல்லா கல்யாணமே பண்ணிற்றாங்க
ஆ அ
ஆ காலேஜு வெசு ஆ ஃபர்ஸ்ட் இயர்லயே பண்ணிற்றாங்க அந்த மாரி இருக்கு பொறந்துருக்கு ஆனா பாத்தீங்கன்னா எங்க சைடு அப்டி யாரு இல்லையா அதனால நம்மளுக்கு கொஞ்ச க கஷ்டமா இருக்குங்க எல்லாரு என்ன நெனைப்பாங்க அப்டிங்கிற மாரி ஒரு ஒரு ஃபேமிலி சைடுன்னு இருக்குல்ல அப்டி யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ளுக்கு ஒரு சங்கடமா இருக்கு
ஏங்க நீ மூணு வை மூணாவதுதாங்க படிக்குது மூணாவத் தானேங்க
ம்
அதுனால எல்லா ஒண்ணு இல்லங்க பத்தாவ படிக்கிற போதே இப்போ கல்யாணம் பண்ணி இது பன்ற கொழந்தையல்ளா இருக்கு இப் இப்பு இ எங்க வீட்லியுமே ஒரே பைய போது போதுன் இருந்தாப்புடி என் புடிவாதத் துல்தா நீங்க நம்புவீங்களா என்னனு தெர்ல ஒன்னோட ஒன்னு தொணையா இருக்கட்டுனு நா என்ன பண்ணே அ பாப்பாவுக்கு வந்து தம்பிக்கு நால்ர வய்சு பாப்பாவுக்கு ஒன்ற வய்சு ஒன்னு ஸ்கூலுக்கு போனா ஒன்னு கரெக் ட்டா இருக்கு நம்ம பாத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு ரொம்ப லேட்டா போயிரு ச்சினாலு கஷ்
ம் கஷ் இல்ல நீங்க சொல்றீங்க பாத்தீங்ளா இந்த டைம் ஓகேங்க என்னன்னா ரெண்டு கொழந்தைகள வீட் வீட்ல வெச்சு சமாளிக்க முடியாது ஒண்ணு ஸ்கூலுக்கு போம்போது ஒன்னு வீட்ல பாத்துக்குற டைம் வந்து ஓ கேதா ஆனா கொஞ்ச ஜாஸ்தியா போனாலுக்கு நம்முளுக்கு ஒரு மாரி சங்கடமா இருக்குங்க அதே மாரி ரொம்ப சின்ன கொழந்தையா இருக்கும் போது பெறந்துட்டாலு அதுக ரெண்டையுமே சமாளி க்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு
அதனால இப்போ கரெக்டா இருக்குங்களா இப்போ இந்த இவனது அவளதா ஸ்கூல் சேத்திட்டனுங்ளா ஒரு வருஷோ வெச்சு பாத்தே ஆனா மூன்ற வயசுலயே ஸ்கூல் சேத்த வேண்டியது நானு சேத் த்துல சேர் நம்ம தா கஷ்டப்பட்டு பொறுமயா ஒரு லேட்டா படிச்சோ இவிங்கனாவ் ஃப்ரீயாருந்துட்டு நால்ர வய்சு இப்ப கரெ ட்டாருக்குது போன வர்ஷோ சேத்திருந்தா பாப்பாவ பாத்துகிட்டு மெயின்டெய்ன் பண்ணுவே ஆனா கரெக்டா வந்து ஸ்கூல் டைம்ல தா பாப்பா பொறந்தாங்க ஜனவரி மாசந்தா பொறந்தாங்க அ அ அதுனால இந்த விஜயதசமி மி இதெல்லா போகும்போது நம்ம ஒன்னுமே பண்ண முடில ஏனா கொழந்த பொறந்த டைம்லா அங்க ஒர் பத்து நாள் போய்ரு லீவ்லே பாதி போய்ரு ஸ்கூல் சேத்துறது வேஸ்ட்டா போய்ரு
ஆமா
அதல்லா பிளான் பண்ணிட்டு தா செரி ஒரு ஆறு மாசந்தானே பாத்துக்கிட்டு அதுக்கப்றோ அதுக்கப்றோ வந்து ஸ் கூல் சேத்துக்கிலா அப்டின் சொல்ட்டு பாத்தே கரெக்டா இப்ப மேட்ச்சாயிருச்சு
ஓகே ஓகேங்க ம் ஓ நா ஓ நாளைக்கு தா உங்ளு ஃபஸ்ட் டேவா
நாளைக் பதனொன்னா தேதி நாளைக் தா
செரிங்க ஆ செரிங்க என்ன புதுசா போம்போது அழுவாங்ளா எப்டி
எப்டி இருக்குன் தெர்ல நா போய் ஷு சாக்ஸெல்லா வாங்கியாந்து குடுத்திருக்கே அத சந்தோஷ்த்ல கெளம்பிருவீன் நெனக்கிறே இல்லப்பா ஃபர்ஸ்ட் நாள்னால நாளக்கி பேரன்ட்ஸ் மீட்டிங் வேற வச்சிருக்காங்களாமா
செரிங்க
அது எப்டின் தெர்ல ஒன்னவர்ருக்கு என்னென்ன குடுக்கோனு ர் ரூல்ஸுன்லா சொல்வாங்களாட்டு தெர்து புது ஸ்கூல் வேறயா கொஞ்ச கோ ச்சிங்கு நல்லாருக்குன் நெனைக்கிறே
ஆ கண்டிப்பா
ரொம்போ போட்டு கொழந்தைய போட்டு டார்ச்சல் பண்ண கூடாது என்ன பொறுத்தளவு லெவலா போவனு எயித்துக்கு மேல தா அவுங்க படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால மெ ட்ரிக்கே போதுன்ட்டு போட்ருக்கே
ம் ஆமாங்க செரி எயித்து க்கு மேல எதோ மார்க் வாங்குனா போதுங்க இப்ப எய்த்து வரைக்கு ஆமாங்க ம் என்னன்னா டென்த்துல நம்மளுக்கு மார்க் கெடைக்கனு
ஆ எயித்துக்கு மேல ஒரு பெட்ரான ஸ்கூலா பாத்து சேத்திக்லா அன்ன வரைக்கு பெரியவே அந்த மார்க்க வச்சு அவே ஒன்னு ஐ ஏ எஸ் கலெக்ட்ரானாலு ஆய்க்கட்டுன் சொல்லிட்டு அதுகப்றோ ஆய்க்கட்டு அதுகப்றோ இல்ல ஒரு பொதுவான உதாரணத்து சொல்றே
ஆ கண்டிப்பா
ஆ ஏனா எயித்து வரைக்கு மார்க்கே தேவயில்ல எய்த்துக்கு நைன்த்து டென்த்துக் மேலதா மார்க் தேவ அதனால அப்றமேட்டு பா த்துக்லா அப்டின்ட்டு தா செரி சின்னதுதாவே சேத்து வுட்டாச்சுப்பா
செரி உங்ளோட பேசுனத ரொம்ப சந்தோஷ்
ரொம்ப நன்றிங்க
ஆ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்லாங்க நன்றி வணக்கம்